சாப்டாச்சா?
ஆ சாப்புட்டு வந்ட்டே
ஓகே ஓகே இல்ல இனிதா
வீட்ல என்னது?
ம் வீட்ல ரசம் சாப்பாடு
ம் சேரி சேரி அங்க வந்ட்டு சோறு சாறு கேரட் பீன்ஸ் பொரியலு
ஆ ஸ்
ம் அப்புறோ ட்ரிப் எதுவு போலயா நீங்க கேள்ஸ் ட்ரிப்பு?
ம் கேள்ஸ் ட்ரிப் எங்க போறது யார் வீட்லயு விடமாட்டி நீங்க வேற
அ விடமாட்டிங்கிறாங்களா
ஆமா அதா நம்மல்லா போலான்னு கேட் டா வரமாட்டிங்கிறே
ஏன்னு தெர்ல கஷ்டோ நானே
நம்ம குளிக்கவாச்சு போலாங்கறே
பாப்
ஏ உனக்கொண் தெரிமா நா இப்பதான ஒரு அக்கௌண்ட் ஓப் ஒப்பண் பண்ண
உம்
அந்த ஆப் இப்ப நோவுன்மா நா ஏற்கனவே டு ஹண்ரட் ருபீஸ் வச்சிருக்க அது எனக்கே இப்ப தா தெரிது ஆ
ம்
எனக்கே இப்ப தா தெரிது நா டூ ஹண்ரட் பீஸ் இதுல வச்சிருக்கேனு
இப்ப நா என்ன இதுக் மேல வன்ட்டு நா என்ன ச்ச மாரி வந்து கே நா நெனச்ச மாதிரி நம்ள சட் கேசிய பட்ன மாரி வேலைக்கெல்லா போனா கெடைக்க மாட்டிக்குதுங்றது தக செரி கெடச்ச வேலய அ குடிச்சு போய் இப்போ அப்டின்
அப்டி என்ன வேல கடச்சுது
என்ன வேல கடச்சதுனா இது மாரி கால்ஸ் தா
ஆனா என்னிப் பொறுத்தல் டெலிகால்லா பண்ணும் அ
ஏன் டி சொல்லு
ஆ சொல்லு
அதா இத மாரி பி பியு அது மாரி தா இருக்கு இப்போதைக் கத பண்ணிகிட்டே நம்மோ வந்து வேற ஏதாச்சும் ட்ரை பண்லா அப்டின் பாக்கற ஆனாலு அது ஒரு சில கம்பெனிலா கொஞ்ச சின்னதா இருக்கும் அங்க பெசிலிட்டிஸ் இருக்காது ஏனா நா இ இது முன்னாடி இருந்தது கொஞ்சோ நல்லாதா இருந்தது ஒரு ஐ டி என்வைரன்மென்ட்டு பர்ஃபெக்ட்டா இருந்ச்சு ஒ ஒர்க் கல்ச்சர் எல்லாமே நல்லதா இருந்துச்சு அங்க நா பண்ணிகிட்டு திரும்ப நா அத வுட கொஞ்சோ லோவரா இருக்கற பட்ஜெட் போணுமா அப்டிங்ற மாரி யோசிட்டு இருந்த
ம்
இப்போதைக்கு வந்து கெடைக்க மார் தெர்ல நா அங் க ட்ரை பண்ணும் போதே எனக்கு இது ஓகேவா இருந்த மாரி இருந்ச்சு அங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நறைய இருந்துச்சு இங்க அப் அப்டியே கம்மி தா இங்க ஃபுல்லா கம்மியா தா இருக்கு இல்லல்ல அங்க செட் ஆகாது அங்க இருந்தா அதுவும் இல்லாம அங்க இருக்போதே என்னால வன்ட்டு திரும்ப கோர்ஸ் எல்லா ட்ரை பண்ண முடியாது கோர்ஸ் எல்லா போய்ட்டு வரதுக்கு அது எல்லாமே இங்க தா கரெக்டா இருக்கும் நா இங்கேதா கத்துக்கிட்டு நா இங்கேதா கத்துக்கிட்டு நா இங்கேதாச்சு ட்ரை பண்ணி இங்க இருந்து என்ன அங்க அனுப்றாங்க அப்டிங்கும் போது எனக்கு ரோ நல்லாருக்கும் அங்க போய்டுதா எல்லா பன்ன போறேங்கம்போது போது அது கொஞ்சோ கஷ்டமா இருக்கு அதுனாலதா இப்போ அதா பன்லான்ட்ருக்கே இப்ப நா இப்ப போயிட்டாலுமே எனக்கு நெக்ஸ்ட் மந்த் ஸ்டாடிங்ல டூ டேஸ் லீவ் வேணு
ஆ
அதுக்கென்ன பண்ணுவேனு சொல்லி வேற யோசிச்சுட்ருக்கே ட்ரிப்பு போறதுக்கு போன ஒன்னேலா போன ஒன்னேலா வந்து லீவ் தர மாட்டாங்க
ஆ
அப்டி லீவ் எடுத்தியனா அப்புறமேட்டு அவங்க தூக்கிருவாங்க
ஓகே ஓகே
உ உஅதா அதாயோச்சுட்ருக்கே ஏனா இதோட இம்பாட்டென்ஸ் வந்து வீட்லயு சொல்லி புரிய வக்க முடியாது
ஆமா வீட்ல புரிஞ்சுக்க கொஞ்சோ கஷ்டோ
அப்டியே அப்ராட் போறாங்க அப்றோ பி ஜி பண்றக்கு போறாங்க எல்லாருமே வெளியூர் பசங்க எல்லாருமே போயிட்டாங்க இங்க வந்து ஒ ஒன்னு ரெண்டு ன்டுபேர் தா இருக்காங்க இப்போ அவங்க எல்லாருமே வந்து திரும்ப பாக்கரோணு ட்ரை பண்ணா கூட பாக்க முடியாது அதுல கொஞ்ச பேர் இருக்காங்கன்னா அது ஒரு நாலு பேர் பக்கோ ஆ அப்ரப்டியே போயிடுறாங்க அப்டி போம்போது திரும்ப பாக்ரதுக் சான்ஸ் கெடக்குமா ஆ படிக்கறக்கு படிக்கிறக்கு போறாங்க அப்றோ சில பேர் என்னா அவுங்க ரிலேட்டிவ்ஸ் அங்க இருக்காங்க நாங்க போய் ஒர்க் பண்ணிப்பே அப்டி இப்டிங்கிறதுக்காகலா போறாங்க திரும்ப அவங்கள பாக்க முடியாது இப்ப இத்தா வந்து கடைசி ட்ரிப் இவங்க கூட அப்டிங்கிற மாரி நாங்க பிளான் போட்டு நாங்க பாத்துட்ருக்கோ இப்ப நா வந்து வீட்டுல போய் இதா கடைசி ட்ரிபுனு சொன்னா ஒத்துப்பாங்களா இ கடைசி ட்ரிப் கடைசி ட்ரிபுனு எத்தன ட்ரிப் போவ அப்டினு வந்து கேப்பாங்க அப்பறோ வந்து இப்ப இத சாக்கா வச்சு என்னோட ஒர்க்கே என்னால கன்டிப்பா விட முடியுமா என்னனு தெர்ல கன்ஃபாம் குடுக்க மாட்டங்க நா ஜாயின் ஆயி என்னாவ் எனக்கு ஃபஸ்டு ஒரு ஒன் மன்த்துக்கு வந்து அவுங்க தர்ரதா வீக் ஆஃபு சண்டேதா தருவாங்க ஒரு ஃபோர் வீக்ஸ் வந்து சண்டே தா வீக் ஆஃப் இருக்கு அத செகண்ட் மன்த்ல இருந்துதா வந்து வீக் ஆஃப் ச்விச்சபுல் வீக் ஆஃபா மாறு எந்த வீக்கு எந்த டே வேன எடுத்துக் லா அப்டிங்ரமாரி மாரு
கரெக்டே அப்ப எப்ப ஜாயின் பன்லானு ஐடியா
அதுதா ஆனா இத ஒருஸ் காக்கவச்சு ட்ரிப்பு போனுமே அதுக்காக நம்ம அடுத் அடுத்த மாஸ் ஜாய்ன் பண்ணிக்லா அப்டின்ச் சொல்றப்போ எனக்கு மனசு வர மாட்டேங்கிது
அ
அதுதா ஒரே கொழப்பத்துல இருக்க
யோசிச்சு முடிவெடுங்க எது பண்ணாலு
அதா இப்ப டூ டேஸ் டிரிப்பு ஒரு எய்டி மெம்பர்ஸ் இருக்காங்க எனக்கென்ன பயயோனா எல்லா ட்ரிப்புக்குமே வரமாட்ட வரமாட்ட அப்டின்னு நறைய பேர் சொல்லுவாங்க இதுக் கதிசியமா எல்லாருமே வரங்கு கிறாங்க
வரனு சொல்டுட்டு போ முடியலியே அப்டின் டிரிக்கா
போ முடிலேன்னு இல்ல எனக்கு போனுன்தா இருக்கு நா நயன்டி பர்சன்டு நா கன்ஃபாம் தா நாந்தா மொத ஆளாவது நா வருவ நா வருவன்னு சொல்லிட்ருக்க எப்டியாச்சு போய்ர்னு எப்டியாச்சு போயர்னு அப்றோ இப்ப என்னன்னானா அ எல்லாருமே வரங்குறாங்க அத் தா கொஞ்ச பயமா இருக்கு வரமாட்ட வரமாட்டன்ச் சொல்லுவாங்க அவ்ங்ள கெஞ்சி கஷ்டப்பட்டு கூட்டு போய்ருவோ வாரங்குறானுக கடேசில ஆப்படிச்சிருவாங்ளோனு பைய்மா இருக்கு
அப்டிலா அடிக்க மாட்டாங்க கடசி டிருப்பு தான
ம் அவ்ள தா
போய்ட்டு வாங்க
ம் ஒம்போது வண்டி எல்லாருமே வன்ட்டாங்கனா ஸ் தாம ஜாலி ஒன்னு ரெண்டு பேர் ஒட்டி இப்போதைக்கு சொல்ட்டுருக்காங்க வண்டில ரெடி பண்ணு அப்றோ தா அந்த டேடா அது அது இந்த டேடா ஆகாதுன்னு சொல்ட்டுருக்காங்க ஒம்போது வண்டி பதினெட் எட்டு பேர் ஜாலியா போய்ட்டு வந்தம்மா அவ்ளோ தா
நாங்ளு இந்தே ட்ரிப் பிளான் போட்டோ கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் மாரி இந்த வருஷோக்குள்ள ஏனா ஃபர்ஸ்ட் இயரு என்ஜாயே பண்ல
ம்
செகேண்டியர்ல எதோ ஒரு ஒன் டே ட்ரிப் மாரியாச்சு போகணு அப்டின்
உ ம்
போட்ருக்கோ என்னெனு தெர்ல கட்ஃபாம் ஆகுமா இல்யானு
உங் கிளாஸ் கேர்ள்ஸ் எல்லாரு பாய்ஸுக்கு போறன்னா அவுங்ளுக் வருத் கோவோ அவ்ங்ள உட்டுட்டு போறாவு அப்டிங்ற மாதிரி மக்கலெல்லா பேசுவாங்க அதெல்லா கூட் போ முடியாது ஜஸ் ஸ்டே பண்றோ அப்றோ ரெண்டு பிலான்ஸ் வச்சுக்கோ ஒன்னு அங்கருந் இது வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்கு ஹில் ஸ்டேஷன் மேல டாப்ல பீக்ல வச்சு வியூ பாய்ண்ட் பாக்கற மாதிரி சன்ரைஸ் பாக்ற மாரி அதுக்கு வந்து ஜீப்லதா போனு ஜீப் தனியா வாடகை எடுத்து போகனு அப்படிவா சோகா செலவு பண்ணி அது பண்ணலா இல்லனா வந்து ரெசாட்ட எடுத்தரலா ஸ்டேக் நாங்க ஒரு ஐநூறு பக்கபக்கோ வச்சிருக்கோ அது கூட எக்ஸ்ட்ராவைவை போட்டு ஃபோரு ரெசா நா அடிச்சி விச்சுமன்ஸ் பொதுல எடுத்துட்டோனா அங்க ஜாலியா இருக்கலா அப்படிங்க மாரி இன்னோரு பிளானு வச்சிருக்கோ தொடங்கணு இன்னு யாரு இல்ல வந்து எதுக்கு அதிகமான சப்போட் இருக்கோ அது போகனு இப்போதைக்கு வந்து ரசாட்தா எல்லாருமே சொல்றாங்க ஆ ரெண்டுமே நல்லாருக்கு எனக்கு எது சூஸ் பண்றதுனு தெர்ல இந்த சைடு போயிட்டனா ஆ அ இது டென்ட்ல ஸ்டே பண்ட்டு காலேல நேரமா எந்திருச்சுட்டு அ ஜீப்பு புக் பண்ணி ஜீப்ல வந்து ஆ அந்த மலையோட உச்சிக்கி போய் சன்ரைஸ் பாக்குற மாரி இருக்கு அப்டி இல்லயா மொத்தமா சேத்தி ஒரு அமௌன்ட் யே இதுக்கு குடுத்துட்டு ரெசார்ட்டு குடுத்துக்கிட்டு ஸ்விம்மிங் ஃபூலோட ஸ்விம்மிங் புல்லே கொஞ்ச நேரோ இருந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரி பிளான் போட்ருக்கோ என்ன ஆகு தெரியல எது சூஸ் பண்ற தெரியல
யோச்சி பண்ணுங்க எது நாளு ஆனா என்னைய பொறுத்தளவு மோஸ்ட்லி ரெசார்ட் என்கிறது கொஞ்ச நல்லாதா இருக்கு
உ ரெசார்ட்டுக்கும்போது நம்ம அங்க உக்காந்து ரீல் சூ எடுக்கலா
ஆ டான்ஸ் ஆடுறது இதல்லா பண்லா
அந்த மா தா பிளானு போட்ருக்கோ
அத்தா பெஸ்ட் ஐடியாவோ தோணுது ஏனா கொஞ்சோ பட்ஜெட் அதிகமாகு அதுக்கு
உ பட்ஜெட் மட்டுந்தா கொஞ்சோ அதிகமாகுது அது இல்லாம நாங்க இப்ப வண்டிலதா போறோ வண்டில போறதுனால கொஞ்ச கம்மி தா கம்மியாவு அதுக்கப்றோ நம்ம ரெசாட்டுன்னு எடுத் தா அங்க ஃபுட்டு குடுத்துருவாங்க எனக் தெரிஞ்சி மேக்ஸிமம் ஃபுட் இருக்கும் த்ரீ டிப்ஸ்
ம்ம்
தனால பிரச்சனை இருக்காது ஒரு நாள் ஃபுட்டு கழிஞ்சிடும் இன்னொரு நாள்க் மட்டும் ஒரு கொஞ்சம் ஃபுட்டு அதுக்கப்புறம் பெட்ரோல் வேற எதுமே இருக்காது
இங்க எவ்ளோ டேஸ் டூ டேஸ்சா
ஆ டூ டேஸ் ஒரு நைட்டு மட்டும் ஸ்டே பண்ணுவோம். அந்த மாரி
ஓக்கே ஓகே
ம் அந்த ந்த ஏதாச்சு பண்ணணும் அது இல்லாம இவுங்க வந்து பேச் பதினெட்டு பேர்ல கண்டிப்பா வந்து உங்கள திரு அங்க கொஞ்ச பேரு
அங்க எத்தன பேரோட போறன்னு ஒரு ஐடியா இருக்கும்லா
எப்டியோ எனக் தெரிஞ்சு ஒரு ஒரு வண்டி ஓடம் அது ஒரு மேரி ஆ ரெண்டு பேர் இல்ல மூணு பேர் து போயிட்டாங்கன்னா மூணு பேர் போயிட்டாங்கன்னா இன்னொன்னு இருக்கு இன்னொன் பசங்களம் ரெடி பண்ணுவோம். ஒருத்தங்க மட்டும் தனியா இருக்க முடியாதுல்ல அப்டியே இருக்கு அதனால எப் ம் என்ன பண்றதுன் தெரியாம இருக்கும் இப்ப இன்னு வந்து ஒன் மன்த்க் முன்னாடிய நாங்க ப்ளான் போட்டோம் ஒன் மன்த்துக்கு முன்னாடி இருக்கும்போது எல்லா கேட்ட வர வர வர அப்டின் தா சொல்றாங்க பட் பக்கத்தல போவ போவ தா வந் து தெரியு ரியாலிட்டி என்னன் தெரியும் அதனாலதா நாங்க வெயிட் பண்றப்ப நீ ஆல் ரெடி கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ல கன்ஃபாம் பண்ணாம இருக்கும்.
கன்ஃபார்ம் பண்ணிருகே இல்ல கடைசி நேரத்துல்ல வரும் அப்பன அதுக்கா இதாயிரும்
ம் அதான் எனக் தெரிஞ்சு மேக்சிமம் ஒரு ஏழு பேர் ஏழு பைக்கு பதினாலு பேர்னாலும் நாங்க ஜாலியா இருப்போம். அது இல்லாம எல்லாமே கொஞ்ச நல்ல வண்டி தா. கொஞ்ச சின்ன வண்டியா இருந்தா அ கொஞ்ச ஸ்லோவா போணும். அப்புற வந்து எதாச்சு இதுன்ன எல்லாரு வெயிட் பண்ணும் அப்டி இப்டி இருக்கும் எல்லாருமே வந்து கொஞ்சம் புது புது வண்டி தா எல்லா காலேஜ்ல வாங்கனது தா எனக்கு தெரிஞ்சு இது போறதுலயே வந்து வந்து என்னோட வண்டி அப்புறம் என்னோட வண்டி மட்டும்தான் கொஞ்சம் அ இதே கொஞ்சம் எல்லாமே எங்களோட நல்ல வண்டி அப்ப யாருக்குதுக்கு வெயிட் பண்ண வண்டி இல்ல எழுத்துமா சல்லுன்னு போயிட்டே இருப்போம் அது சின்ன வண்டினாதான் வந்து ரொம்ப ரஷ் பண்ண முடியாது கொஞ்சம் கொஞ்சம் நிறுத்தணும் அந்த மாதிரில்லாம் இருக்கும் எட சுத்தமா ஓரே இதுதான் ஸ்ரைட்டா போயிட்டே இருக்க வேண்டியதுதான்
நல்லா இருக்கும் நான் போயிட்டன் கிளைமேட்டுக்கும்
அதுவும் மழை வேற பெய்யும் புல்லா நம்ம புல் செட்டப் பண்ணி நார்மல ஆ யூஸ் பண்ற ஒன் டே ட்ரிப் கெடையாது நம நார்மல ட்ரஸ் போட்டு காலையில போயிட்டு சாயங்காலம் அதிகாலமா இங்க வர்றது மாதிரிலாம் இல்ல நாங்க முந்துன நாள் நைட்டே கிளம்பனோம் நாங்க புல் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி அதுக்கும் ஒரு கவர் போட்டு அதுவும் நெனைய கூடாதுல பின்னாடி வச்சு கட்டி நல்லா ஷூஸ் அதெல்லாம் போட்டு கிளவுஸ் எல்லாம் எடுத்து ஹெல்மெடலாம் புல்லா ரெடி பண்ணி அப்டியே போனோம்னா நல்ல இருக்கும்
ஜாலியா போயட்டு வாங்க
லைட்டா மனசுல எதோ ஓடிட்டு இருக்கு
ஆஹ
உம்
போயிட்டு வாங்க பத்திரமா
உம் செரி செரி செரி ஓகே ஓகே அம்மா கூப்பிடறாங்க நான் திரும்ப கூப்பிட்டா கொஞ்சம் நேரம் கழிச்சு உஹம் செரி பாய்
பாய்